எனக்கி
ஹலோ வணக்கங்க
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே இந்த கவர்மெண்டட் எக்ஸாம் எலா நீங்க வந்து எழுதுறீங்களா அதாவது இந்த நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த மாரி நீங்க இதுக்கு வந்து படிச்சிட் இருக்கீங்களா
இல்ல இப்ப படிக்கிறது இல்லைங்க முன்னாடி படிச்சுிட்டே இருந்தே மட்டு வேலைக்கு போயே ஆகணு ரொம்ப அர்ஜென்ட்டு சரி அதனால எழுத ச்சு ஒரு வேலைக்காக நா போயிட்டு இருக்கே வேல ஏதாச்சு தேடிட்டு இருக்கிறதுன்னால சுத்தமா டைம் கெடைக்குறதில்ல
ஆனா உங்களுக்கு இதுல ஆர்வோ இல்லையா நீங்க ஏதோ கவர்மெண்ட் வேல வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்களே என்ன வேலை அது
அதுதாங்க அதுதாங்க ஆ நா போலீஸா ஆகணுன் ஆசை
ஆ
ஆ இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சோ வந்து மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்ல ஒரே ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க
ஓ இப்ப கல்யாணோ பண்ண சொல்றாங்களா உங்க வீட்ல உங்கள
ஆமாங்க ம் வீட்ல சொல்லிட்டாங்க ஆ அடுத்த வருஷோ எனக்கு கல்யாணம்ங்க ஆ அடுத்த வருஷோ கல்யாணன்டறதுனால இப்போ இப்போ வந்து நா படிச்சுட்டு இதுக்கப்றோ எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்கு போனன்னா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க இதுக் அப்றோ
சரி அதனால இப்ப நீங்க வேலைக்கு போயே ஆகணுன்ற நிலைமையில இருக்கீங்க
பண்ண முடியாது ஆமா இப்போதைக்கு வேலைக்கு போயே ஆகணும்னு நிலைமைல இருக்கே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரில நா கல்யாணத்த தள்ளி போட்டாலயு ஆ என்ன கல்யாணோ பண்ணிக்கப் போற பொண்ணோட ஆ ரெண்டு அண்ணா இருக்காங்க ஒரு அண்ணாக்கு இருபத்தி மூணு முப்பது வயது ஆகுது இன்னொரு அண்ணாக்கு இருபத்தி எட்டு வயது ஆகுது
சரி அவங்களுக்கு இன்னு கல்யாணோ ஆகலியா
அவங்களுக்கு கல்யாணோ ஆகல ஃபர்ஸ்ட்ட் வந்து பொண்ணுக்கு பண்ணிட்டு தா பையனுக் பண்ணுவோ அப்டின்னு எடுத்தாங்க அப்டி இருக்கும் போது நா என்னோடைய நிலைம இப்டி இருக்கு
புரியுது ஆனா ரொம்ப கஷ் டோங்க என்ன பண்றது இல்ல ஆமா கண்டிப்பா வந்து அண்ணாக்கள் என்ன பண்ணுவாங்க தங்கச்சிக்கு கல்யாணோ பண்ணிட்டுதா நம்ம பண்ணிக்கணு அப்டின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அதுக் குள்ள எப்டியாவது முயற்சி செஞ்சு ஒரு வேலைக்கு போயிடுங்க ஓரளவுக்கு சம்பாத்தியம் இருந்தாலும் போதும்
அதனால தாங்க நான் வேல வேலன்னு சொல்லிட்டு பக்க பக்கமா கேட்டு வெச்சிருக்கேன்
ம் ம் நீங்க அங்க உங்க ஊர்லல்லாம் ஆனா எந்த ஒரு பெரிய கம்பெனியும் இல்லெல்ல இருக்கா
இல்லங்க எங்க ஊர் சைட்லாம் வந்து இதான் அந்த ஃபுட்வேர் மட்டும் தான் இந்த காலனிகளா வந்து தயாரிப்பாங்க
நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாரி ஒரு லெதர் கம்பெனி அ அப்டின்னுட்டு அங்கெல்லாம் வந்து இந்த மேனேஜர் போஸ்ட் இந்த மாதிரியான வேலைகள் லா அதாவுது அடுத்தவுங்ள வேல வாங்குற மாரி ஒரு விஷ்யங்கள்லா இருக்கொல்ல அந்த மாரி எடத்துக்லா நீங்க போய் கூட கேக்லால்ல
இல்லீங்க நா கேக்லா அதுக்கு வந்து அவுங்க சொல்ற காரணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்காக படிச்சிருக்கீங்ளா நீங்க இங்க இதுல வந்துருக்க முன்னாடி வந்து அனுபவோருக்கா அந்த மாரி இர்க்கு அவுங்ளுடைய கேள்விகள் அதனால வந்து
சரி சரி சரி அப்பன்னா உங்க ஊரூல வந்து இந்த வேலை வந்து உங்ளுக்கு கெடைக்கறது கொஞ்சோ கஷ் ஷ்டமான விஷ்யோந்தா இல்லையா நீங்க வந்து வெளீயூரு க்கு வேணா வந்து வேல செய்லா அதாவுது சென்னை பெங்ளூர் இந்த மாரி ஊர்களுக்கு வந்து வேல செய்யலா அப் இப்டி இல்லனா ஏதாவுது வந்து வீட்லருந்து வேல செய்யக்கூடிய வேலக் கெடச்சிச்சு அப்டினா நல்லாருக்கு நீங்க உங்குளுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தவுங்க இருக் இர்க்காங்கல்ல நம்ம வேல செஞ்ச கம்பனிலியே நீங்க அவர்கிட்ட கூட கேட்டு பார் த்துருக்லாமே ஏதாவுது வேல இருக்கா அப்டினிட்டு
ப்ராஜெக்ட் வரலன் சொல்றாங்க வந்துருந்தா நமுக்கு லிங் குடியே லிங்க் தெரியோவா
ஆமா கண்டிப்பா உம் உம் உம் செரிதா ஆனா கஷ்டோந்தா வேல இல்லாம ஓட்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷ்யோ ஏனா எனக் கே வந்து பயங்கர கஷ்டமாருக்கு மாசோ சம்பளோ அப்டின்றது ரொம்போ முக்கியமான விஷ்யமாதா படுது எல்லாரோட வாழ்க்கையிலியு ஏனா அத வெ நொச்சின்னா வந்து நம்ம வந்து அந்த வாழ்க்கையே ஓட்டனோ அப்டின்றதுங்கு போது ரொம்ம கஷ்டமான விஷ்யோந்தா எப்டியாவுது வந்து நானுமே நெனச்சிட்ருக்கே எப்டியாவுது சீக்கிரமா ஒரு நல்ல வேலக் கெடச்சிராதா நம்ம ஏதாவாது பண்ணிட மாட் டோமா அப்டின்ற மாரி இருக்கு ஏதோ வந்து இந்த ப்ஃரீலான்ஸ் த்தீங்க அப்டின்றதுனால ஏதோ போயிக்கிட்ருக்கு வாழ்க்கை ஓட்டிக்கிட்ருக்கோமே தவுர ஆனா இன்னு வந்து ஒரு நல்ல சம்பளோ வாங்க முடியுன்றது இதுல நடக்காத காரியமோ அப் அப்டின்ற மாதிரி இருக்கு
கண்டிப்பா ரொம்ப கடினோ பர்ம்னென்ட்டு தாங்க எப்பமே நிரந்தரம் மான வேல இர்ந்தாதாங்க எப்போமே வந்து இருக்க முடியு
உண்மதா நிரந்தரமான வேல இருக்கணுந்தா ஏனா எப்ப வந்து என்னாகுன் நமக்கு தெரியாது இதுவே எப்போ முடியுன்றது நமக்கும் தெரியாது இல்லயா நம்ப பண்ணிட்டு இருக்கிறது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நாம்ப சீக்கிரமாவே வேலைய வாங்கிக்கணு
கண்டிப்பா வேல இருந்தாதாங்க நமுக்கு மரியாதையு செரி எப்பவுமே செரி கடைக்கு இல்லனா வந்து உங்குளுக்கு உங்குளுக்கு உங்குளுக்கு தெரியுங்க இதல அத பத்தி என்னானு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா மரியாதன்றது வந்து என்ன சொல்றது நம்ம ஒரு வேலையில இருக்கோ அப் அப்டின்றப்ப வந்து ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து காட்ற மரியாதை வேறையாதா இருக்கும் இல்ல நம்ம வேலையில இல்ல அப்டின்ற இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசுற விதம் வந்து வேற மாதிரியா இருக்கும் ஆ ஆனா கண்டிப்பா வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள்லா ரொம்ப முக்கியோ அந்த மாரி வந்து ஆ இந்த வேல வேலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ப வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு நம்ம வந்து எப்படி அந்த வாழ் கே வந்து கொண்டு போறோ அப்டின்றது வந்து மிக முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு
கண்டிப்பா அதுக்காக தாங்க வேல வேல வேலன்னு தேட்டிட்டு இருக்கேன் நா வந்து என்னோடைய எய்மே வேறங்க நா இப்ப பாத்தீங்கனா வந்து குழியில தள்ளப்பட்ட ஒரு மிருகோ மாரி ஆயிட்டாங்க இவ்ளோதான் இந்த குழிய தாண்டி நீ வரணும் இதுக்கப்புறம் அப்புறம் அப்டின்ற மாரி இருக்
நீங்க உங்குளுக்கு உங்குளுக்கு தெரிஞ்ச நண்பர்கல்லா இருப்பாங்க இல்லயா அவங்ககிட்டல்லா வந்து அவங்க ரெசியூம குடுங்க இது மூலியமா வந்து து அவங்க ஏதாது ஒரு பணியிடங்கள்ல வேல புரியலாம் அந்த எடத்துல வந்து அவங்க குடுத் து அப்படி ஏதாது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த மாரி போறதுக்கான வழிய பாருங்க
ஆமாங்க அப்டிதா அப்டிதா குத்துருக்கேன் ஆல்ரெடி குடுத்துருக்கேன் ஒரு எடத்துல கூப்பிட்டுதா இருக்காங்க ஓசூ ஊர்ல அது லாஜிஸ்டிக் கம்பெனியா அந்த ஏற்றுமதி இறக்குமதி இருக்கும்
சரி ஆன் ஆன்
அந்த மாரி கம்பெனியா அங்க வந்து அ இருவத்தி நாலாயிரம் தரேன்னு சொல்றாங்க
சரி போலான்ல ஏன் அப்புறம் போகுல நீங்க பத்தாதுன் நெனைக்கிறீங்களோ
ஆமாங்க ஒசூறே இருவத்தி நாலாயிரம் பிளஸ் நமக்கு வந்து அதுல மைனஸ் வந்து நம்மளுக்கு இந்த வீட்டு வாடக சாப்பாடு இதெல்லா பாத்தீங்கன்னா வந்து அங்க எப்டி இருந்தாலு ஒரு பத்தாயிரோ ஆயிடுன் வச்சுக்கங்க ஆ மி நா அது பதினாலாயிர தா வீட்ல தர முடியு ஆ அங்க வீட்லயே தந்து வந்து நா எப்டி சேத்து வைக்கிறது நா எப்டி அப்புறம் கல்யாணம் வந்த அதனால வெயிட் பண்ணிட்டு போனா ஒன்னு நல்லா எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல கொஞ்சம் பேப் அதிகமா இருந்தா கண்டிப்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்ருக்கேன்
ஒரு நல்ல சம்பாத்தியத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ம் ம் கெடைக்கும் அதுக்கேத்த மாரி நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணனும் என்னல்லா வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது என்னெல்லா தேவ அது அட்டென் பண்றதுக்கு என்ன சொ நா இப்ப வந்து ஒரு இன்டடூயூஸ் அப்போர்ட் யுவர் செல்ப் அப்டின்ல்லா கேப்பாங்க அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் அப்புறம் அடுத்தடுத்து கேள்விகளுக் இப்ப வந்து நம்ப எப்படி பதில் சொல்லணும் அப்டின்ற விஷ்யங்கல்லா வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு நல்லா இருக்கு
செரிங் அதெல்லா நா வந்து பார்த்துதா வெச்சிருக்கோ ஆ நேத்து கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணே வீட்லதா அப்றொ வந்து ஃப்ரீலான்சிங் மாரி தா அது பாத்திங்ன்னா அது அது கம்பெனி நேம் சரியா தெரியல ம்
ஓ சரி
அது ஃப்ரீலான்சிங் மாரி தான் ஒன் அவர்க்கு இந்த ஆ நூறு டாலரு அப்டி தர மாரி என்னமோ சொன்னாங்க
அப்புடியா ஆ
ஆனா அது கொஞ்சொ இந்த டேட்டா இந்த ஹைட்ரோல ஒர்க் பண்ண மாரி இந்த பாத்தா அது இன்ட்டர்வியூ அட்டன் பண்ணிட்ட ஆ மெயில் வந்துடுச்சி
சரி
ஆ இப்போதிக்கி அதுல வந்து ஒரு டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணனு அதுதான் கொஞ்ச கஷ்டமா இருக்கு அதுதான்தாங்க பண்ணிட்டு ஒக்காந்து இருக்கேன்
செரி செரி பண்றது நல்லா பண்ணுங்க கண்டிப்பா வந்து வேல கடைக்கும் சீக்கிரமாவே
ம்
நீங்களும் வந்து வாழ்க்கையில அடுத்ததடுத்த லெவலுக்கு போகணும் அப்டின்றத நானும் எதிர்ப பாத்துட்டு இருக்கேன் ஏனா கல்யாணம் வேர பண்ண போறேன்றீங்க வாழ்க்கையை சீக்கிரமா ஆரம்பிக்க பொரிங்க அதனால வந்து எல்லா நல்லதே நடக்கணும் ஆமா கொஞ்சோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சி வயசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன் ஏனா ஏன் தம்பியும் பாத்தீங்க உங்களுக்கு இருபத்தி மூணு ஆ
தான் என்னோட பர்த்டே இருவத்தி மூணு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது
அப்டியா ரொம்ப சின்ன பயந்தான் நீங்க அப்போ ஏனா இப்ப என் தம்பி பாத்தீங்கன்னா அவரும் வந்து காதல் திருமணம் தா அவரும் வந்து கல்யாணம் எப்ப பண்ணாருனா எனக்கு அதுவே வந்து இருவத்தி அஞ்சுலயே பண்ணிட்டாரு இருவத்தி அஞ்சுல அவர் பண்ணதே வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டாரு அவரு அப்டின்ற மாரி இருந்துச்சி எனக்கு ஆ நீங்களாம் இருவத்தி மூணுன்னு சொல்லும் போது யோசிக்கிறேன் நானும் பரவாயில்ல இன்னா இவ்ளோ சீக்கிரம் வந்து வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்டின்ற மாரி இருக்கு ஏனா இப்போ ஒரு வாழ்க்கைக்கு இப்ப என் என்னோட தம்பி எப்டி அப்டி அப்டின்னா அவரு வந்து டிகிரி முடிச்சாரு டிகிரி முடிச்சு அங்கயே வந்து பிளேஸ்மென்ண்ட்ல வேல கிடைச்சிருச்ச அசஞ்சர்ல அப்றோ அங்க இங்க இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷமா அதே கம்பெனில தான் வேல செஞ்சுட்டு இருக்காரு ஆனா நல்ல ஊதியம் அதிகமாதான் சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் காதல் திருமண தான் இப்ப அவங்களுக்கு ஒரு பையன் பொறந்திருக்கு பையன் இருக்காங்க பையனு ஒரு மூணு நாலு நாலு வயசு ஆகுது அவரும் ஒரு எல் கே ஜி படிச்சுக்கிட்டு இருக்காரு அதான் வாழ்க்கை வந்து ஒரு தடவ அதான் சொல்றனே அ திருமணம் ஆயிடுச்சு அப்டின்னாலும் நமக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாயிடும் நம்ம வந்து என்ன சொல்றது சில பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கறவாங்க சம்பளம் அது அப்டியே சும்மா வந்து சு த்திக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இந்த மாரி எல்லா இருப்பாங்க இல்லயா ஆனா இப்போ கல்யாணம்னு ஆகும் போது என்ன நடக்கும் அப்டின்னா அந்த பொறுப்புகள் தானா வந்துரும் குடும்பத்த பாக்கணு அதுக்கப்பறம் வந்து கொழந்த வந்தா கொழந்தைய பாக்கணும் அப்டின்னு வந்து வாழ்க்கை வேற மாரி மாறிடும்
ஆமாங்க செரி நானு வீட்ல ட்ரை பண்ணலா எதாச்சு வேல கிடைக்கு தாங்க நா என்னோட பழைய கம்பெனிலந்து நின்னே அங்க வந்து என்ட்ரி லெவல் வேலதாங்க சும்மா
ம்
அப்றோ வீட்ல கொஞ்சோ கத்துக்கிட்டு அப்றோ வேற வெளியே எங்கயாச்சி போலா அப்டின்னு சொல்லிட்டு
அதுதா ஒரு மெரிய பெரிய விஷயம் நம்ம வந்து வேலையை நல்லா கத்துக்கிட்டோ அப்டின்னு வச்சுக்கோங்களே நம்ம அவங்ககிட்ட சம்பள அதிகமா கேக்கலா நமக்கு வேல நல்லா தெரியுது அப்டின்றப்போ நம்ம புதுசா கத் த்துக்கறோ அப்டின்னு தொடங்குறே அப்டின்றப்ப வந்து நம்மளால வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் குடுங்க அப்டின்னு கேட்க முடியாது அவங்க குடுக்கறதா நம்ம வாங்கிட்டு போற மாரி இருக்கு
ஆமா
ஆனா உங்க கூட வந்து பேசினது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சில விஷயங்கல்லா உங்ககிட்ட பகிர்ந்து கிட்டது செரிங்க நன்றிங்க
நன்றி நன்றி